தெரியும்ல சம்பள
ஆ பேசிட்ட
அ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
அ எல்லாரு நல்லாருக்காங்க காலைல டீ தாத்தா பாட்டில்லா கெடையாது எங்க வீட்ல
ஆ
அ உங்க வீட்ல தாத்தா பாட்டிலா இருக்காங்ளா
ஆமா அம்மாவ பெத்த தாத்தா இறந்துட்டாங்க அதுக்கப்பற அப்பா பெத்த தாத்தா மட்டு இருக்காங்க பாட்டியு இப்ப இருக்காங்க உடம்பு சரி இல்லாம எல்லாரு இருக்காங்க
ஓ செரி செரி ஆ காலைல டீ காஃபி எல்லா குடிச்சிடீங்ளா
ஆ குடிச்சாச்சி அதெல்லா டைமுக்கு குடிச்சாதா கொஞ்சோ எனர்ஜி எல்லா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப வண்டி ஓடுறதுக்கு ஆ சொல்லுங்க சொல்லுங்க
காலைலே குடிச்சாதா அது கொஞ்சோ எனர்ஜியா இருக்கு அதுக்கப்பறோ கால்லே கா அதிகால்லே எஞ்ச்சி சீக்கிரமா எழ்ந்சி ஆறு மணிக்கெல்லா எந்திச்சி கால்லே காஃபி குடிச்சா தா கொஞ்சோ எனர்ஜியா இருக்கு அதா கால்லே குடிச்சாச்சு டீ எல்லா
அதா வண்டி ஓடுறதுக்கு எப்டி பெட்ரோல் தேவப்படுதோ அதே மாரி நம்ம ஓடுறதுக் க்கு இந்த காஃபி டீ தா தேவப்படு
ஆமா ஒரு தலைவெலி எல்லாமே எல்லா டென்ஷனு அல்லையே போய்ரு அந்த டீத்துள்ளே
ஆமா அதுக்கு வந்து நம்ம வந்து அடிக்ட் ஆய்ட்டோ வேற என்ன சொல்றது அப்டி தா சொல்லணு
ஆமா அண்டாட வாழ்விலே அடிட் ஆய்ட்டோ
ஆமா அந்த டீ காஃபிக்கி அ காலை உணவுலா என்ன காலை உணவுலா சாப்பிட்றதுக்கு தயாராயிட்டீங்ளா
ஆமா தயாராகிட்டு தா இருக்கோ கொஞ்சோ லேட்டா தா சாப்டுவோ கால்லே அதிகால்லலா லீவு டைம்லலா‌ கொஞ்சோ லேட்டா தா சாப் டா தா கொஞ்சோ நல்லா இருக்கு
ம் ம் இன்னைக்கு லீவா உங்களுக்கு
ஆமா லீவு இன்னைக்கி சட்டடேலா அதுனப்புல லீவு தா
அ அ சேரி சேரி அ நீங்க இந்த ட்ரிப்புக்குல்லா போவீங்களா
ஆமா ட்ரிப்புக்குல்லா போயிருக்க இதுக்கு முன்னாடி இப்ப கூட ரீசென்டா கூட அ இங்க ஊட்டி கூட போய்ருந்த கால்லே ஆமா
ம் ம் அங்க என்னென்னல்லா பாத்தீங்க எப்டி போனீங்க மொதல்ல
அ மொதல்ல போனது வந்து நாங்க வந்து ஒரு பா எல்லாரு சந்துதா பைக் எல்லா எடுத்துட்டு பசங்க கூட மொத்தமா போய் ட்டு ஃப்ரண்ட்ஸ் எல்லா ஜாலியா சுத்திட்டு ஹோட்டல்ல ஹோட்டல்லா புக் பண்ணி அதுக்கப்புறோ இங்க ஒடனே எல்லாமே ஒரு ப்ளன் பண்ணிதா நாங்க போனோ மொத்தமா ஒரு ப்ளனிங் முன்னாடியே ஒரு ப்ளனிங் முன்னாடியே ஒரு ப்ளனிங் இருந்தா தா நம்மால எல்லாமே செய்ய முடியு அங்க பேட்டு ஒடனே ஒடனே அரேஞ்ச் பண்ற மாரி எது இல்ல அதா இங்க உக்காந்து எல்லாமே முந்தன்நாள் எல்லாமே ப்ளன் பண்ணிட்டு இந்த எடத்துக்கு இன்னைக்கு போறோ இந்த எடத்துல இன்னைக்கு சாப்ட்டுட்டு இந்த எடத்துல இன்னைக்கு இன்ன இந்த ஹோட்டல்ல சாப் டே இவ்வள டிபன் சாப்டுட்டு இத்தன் ரூபா செலவழிச்சிட்டு இங்க தங்கிட்டு போவோ அப்டிங்கிற மாரி எல்லாமே ப்ளன் பண்ணோ ப்ளன் பண்ணிட்டு மொத்தமா கெளம்பி போனோ ப்ரெண்ட்ஸ் வே மொத்தமா ஷர் பண்ட்டு மொத்த காசையு மொத்தமா ஷர் பண்ட்டு அத வச்சு எல்லாருமே ஸ்வெட்ட போட்டு தனித்தனியா நம்ம சாப்ட்டாச்சு எல்லாமே செஞ்சாச்சு அதே மாரி போய்ட்டு ஜாலியா சுத்திட்டு ஃபோட்டோல்லா எடுத்துட்டு எல்லாத்தையு பாத்தோ நல்லா ஜாலியா சுத்திட்டு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ட்ரிப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறோ வந்தோ
ஆ‌ஆ எவ்வளோ நேரோ டிராவல் உங்க ஊர்ல இருந்து
ரொம்ப எப்டியு ஒரு மூணு நாள் நாலு நாள் தங்கிற மாரி தங்கிட்டு இருந்தோ அவ்ளோதா
ஆ இல்ல அந்த டிராவலிங் அவர் இருக்குமல்ல அது எவ்வளோ நேரோனு கேக்குற
டிராவலிங் அவரனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு ரொம்ப லாங்கு தா பைக்லன ஆமா பைக்ல போனுடா அது ந அவ்ளோதா பஸ்லனா ஒரு கி டீ ஹவர்ஸ்ஸு இல்ன்னா ஃபை ஹவர்ஸ் ஆகு
சரி சரி ஓகே ஓகே இப்ப நீங்க பைக்ல நா பாத்தீங்கன்னா எங்க காலத்துல ட்ரிப்பு அப்டின்னா கோவில் தா போவோ வேற எங்கேயு போ மாட்டோ அதுதா எங்களுக்கு பெரிய ட்ரிப்பே அத பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போறதையுமே பிளான் பண்ணிட்டே தா இருப்போ இன்னைக்கு போவோமா நாளைக்கு போவோமா ஒரு கேஸ் வந்தா ஒரு கேசு வரலங்கு இன்னொரு கேசு நா வ வே ஆனா என்னால இந்த டயத்துக்கு தா வர முடியுங்கு சரின்னு சொல்லி அழைச்சிட்டு போவோ அவுங்க வீட்ல சொல்லி அனுப்புவாங்க நீங்க அஞ்சு மணிக்குல்லா இங்க வீட்டுக்கு வீட்ல இருக்கணு சாய்ந்திரோ அஞ்சு மணிக்குல்லா வீட்ல இருக்கணு அப்டியா இருந்தா போ இல்லன்னா போவாதம்பாங்க அதெல்லா நமக்கு அப்டியே டென்ஷனாகு இப்ப ஒரு இடத்துக்கு போறோன்னா அது எப்டி நம்பளால வ வர டைமு சொல்ல முடியு அன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து வரணுன்னு சொன்னா ஒரு எங்கேயு தங்க கூடாது நீ வரணுன்னு சொன்னா பிரச்சன கடையாது ஆனா அந்த அஞ்சு மணிக்குள்ளார வரணும்பாங்க அதெல்லா வந்து நமக்கு அப்டியே கடுப்பா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நாங்க ட்ரிப்புனாலே நாங்க வந்து கோவில் தா பிளான் பண்ணுவோ ஏன்னா நாங்கல்லா வந்து நைன்டிஸ்ல அதனால வந்து கோவில் கோவிலா தா போவோ அப்புறோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இதுக்கு போயிருந்தோ இந்த காரைக்கால் போயிருந்தோ அதுல பாத்தீங்கன்னா பஸ் ட்டு நாங்க தரங்கம்பட்டி தா பிளான் பண்ணியிருந்தோ இங்கேந்து ஒரு ஒன்ற மண் நேரத்துலே போயிடலா அது வந்து எங்களுக்கு பக்கோந்தா அ பிளான் பண்ணியிருந்தோ பிளான் பண்ணிட்டு நாங்க போனோ போயிட்டு அதுங்க வந்து எல்லாமே இப்ப பிளான மாத்திருச்சுங்க காரைக்கால் போனுமா அப்டின்னு சொல்லிட் டு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லா இந்த பீச்சு இல்லைன்னா இந்த கோவில்லு அப்புறோ பிளான் மாத்தனோன போயாச்சு காரைக்கால் போறதுக்கே பாத்தீங்கன்னா மணி ஒன்றை ஆயிடுச்சு போய் கால தா நனைச்சிருக்கோ அதுக்குள்ளார அவுங்க வீட்ல இருந்து ஃபோனு அஞ்சு மணிக்குல்லா வந்துரு வீல அஞ்சு மணிக்கக்குல்லா வந்து வீலன்னு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அஞ்சு மணிக்கக்குல வந்தாச்சு அந்த ட்ரிப்பே வேஸ்ட் டு தா இப்போ அதுக்கு நம்ம போவாமே இருந்திருக்கலா ஆமா என்னன்னல்லா பாத்தீங்க
ஊட்டில மல அந்த மாரி ஃபிளவர்ஸு
ம்
அந்த மாரி நறைய ஐட்டம்ஸ்ல்லா இருந்துச்சு சாக்லேட்டு
ம்
பொம்ம அந்த மாரி நெறைய சின்ன சின்ன இதெல்லா நெறைய இருந்துச்சு அதே மாரி இந்த பூங்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி எடம்ல்லா நெறைய இருந்துச்சு வித்தியாசமா எல்லாமே ஹோட்டலு சாப் பாடு அங்க உள்ள டிஃபன் எல்லாமே கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருந்துச்சி சிஸ்டர்
ம் ம் எவ்ளோ செலவானுச்சு
அங்கல்லா ஜாஸ்தியா தா இருந்துச்சு எல்லாமே எல்லா ரேட்டுமே கொஞ்சோ ஜாஸ்தியா தா இருந்துச்சு கொஞ்சோ சீப்பான அந்த மாரி ஐட்டம்ல்லா கெடைக்கல எல்லாமே கொஞ்சோ ஜாஷ்தியாதா இருந்துச்சு நாங்க அஜஸ்ட் பண்ணி சாப்ட்டாச்சு
ம் ஹூ ரூமுக்ககெல்லா எவ்ளோ செலவானுச்சு
ரூமுகுல்லா ஒன் டே ஒன் டேக்கி
ம்
ரெண் ரெண்டாயிரோ கேட்டாங்க
ஒரு நாளைக்கே ரெண்டாயிர ரூபா கேட்டாங்களா நீங்க போ
நாங்க நாங்க ஒரு ஆறு பேர்ல ஆறு பேர்னாப்புல ஒரு ரூமுக்கே ரெண்டாயிர ரூபா கேட்டாங்க
ம் ம்
ஆமா
சேரி சேரி ஆ அதாவது இப்ப ஒரு நாள் ஃபுல்லு இருக்குறது க்கு காலேல ஏழு மணிக்குன்னா மறுநாள் காலேல ஏழு மணி வரைக்கு
ஆ ஏழு மணி வர
ம் ம்
ஆமா சிஸ்டர் நாங்க மூணு நாள் தங்கியிருந்தோ எல்லா
ம் அந்த மூணு நாளுமே உங்களுக்கு ஆறாயிரரூபா கிட்டக்க செலவாயிருச்சு
ஆமா அதுக்கே ரூமுக்கே செலவாயிருச்சி
சேரி சேரி அதுனில்ல சாப்பாடு வேற சாப்பாடு அவங்களே குடுத்துருவாங்களா இல்ல தனியா நம்மதா பாத்துக் என்னம்மா
சாப்பாடு நம்மதா பாத்துக்கிறனு சிஸ்டர் பக்கத்துலயே ஹோட்டல் தா அதுக்கு பக்கத்துல எல்லாமே இங்க மாரி பெட்ரோல் செலவு நெறையா செலவாயிருச்சி நாங்க போட்டது ஒரு அமௌண்ட் ஆனா அங்க போய் இருந்தது ஒரு அமௌண்டு சிஸ்டர்
ஆமா ஆமா எப்பவுமே நம்ம அமௌண்ட் மட்டு பிளான் பண்ணி எடுத்துட்டு போவே கூடாது எக்ஸ்ட்ரா தா எடுத் துட்டு போனு நீங்க போனது நல்ல சீசன் டைமா
ஆமா சீசன் டைம் தா
ம் ம் அதனாலதா உங்களுக்கு அவ்ளோ செலவாயிருக்கு
ஆமா சிஸ்டர்
ஏன்னா ஸ்கூல் லீவுக்கு பசங்கல்லா வருவாங்க அவங்கல்லா சுத்தி பாப்பாங்க நம்ம எப்பவுமே வந்துட்டு ஆமா நம்ம எப்பவுமே பிளான் பண்ணோன்னா ஸ்கூல் டைம்ல போக ஸ்கூல் லீவு டைம்ல நம்ம எங்கயுமே போக்கூடாது ஸ்கூல் லீவு முடிஞ்சி அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல அந்த டைமுக்கு தா போணு ஆ அவங்கல்லா ஸ்கூலுக்காக கீழ எறங்குவாங்க நம்ம அந்த டைம்ல தா மேல போனு ஏன்னா அதுக்கப்பறோ பாத்தீங்ன்னா கூட் டோ இருக்காது நம்ம எப்பவுமே சனி ஞாயிறு வெள்ளி இந்த மூன்நாளுமே பிளான் பண்ண கூடாது அது மாரி கவர்மெண்ட் லீவ்னா பிளான் பண்ண கூடாது ம் அது மட்டு நா நல்லா புரிஞ்சுக்கிட்ட எங்க போனாலுமே இப்டி தா லீவு நாள்ளைமே வந்து எதுமே பிளான் பண்ண கூடாது ஏன்னா அப்பதா வந்து கூட்ட அதிகமா இருக்கு
ஆமா சிஸ்டர்
ஆ வேற என்னல்லா பாத்தீங்க அங்க வித்தியாசமா
வித்தியாசமா இங்க சொல்ல போனா நா சாக்லேட் தா எனக்கு விருப் ப்பமா இருந்ச்சு அங்க சாக்லேட்டு தா கொஞ்ச தேடி தேடி அலஞ்ச ஒவ்வொரு கடையா ஃபேவரட்டான சாக்லேட் எங்கெல்லா இருக்குன்னு சொல்ட்டு தேடி அலஞ்ச பக்கத்துல உள்ள கடையெல்லா கேட்டு பாத்தே அதுக்கப்றோ ஒரு கட சொன்னாங்க அங்க ஒரு ஃபேக்ட்ரி இந்ச்சு அந்த ஃபேக்ட்ரில போய்ட்டு எல்லா வகையான சாக்லேட்டு இருந்ச்சு மொத்தமா அங்கருந்தா வீட்டுக்கு கொஞ்சோ பேக் பண்ணிட்டு அங்கேய கொஞ்சோ ஜாஸ்தியாதா இருந்துச்சு சிஸ்டர் எல்லாமே டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல செஞ்சு வெச்சுருந்தாங்க எல்லாமே
ம் ம் இப்ப சாக்லேட்ல உங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக் ருக்க போகுது எப்போதும் போலா அந்த இனிப்பு கசப்பு அதுதானே இருக்கு சாக்லேட்
ஃப்ளேவர்ஸ் ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட்
ஆ ஆ சேரி சேரி எனக்கு அந்த ஜெல்லி மாதிரி ஒரு சாக்லேட் இருக்கும்ல வெறு ஜீனியா இருக்கு மேல எனக்கு அது ரொம்ப புடிக்கு
அது நல்லா இருக்கு சிஸ்டர்
ம் அது நல்லா இருக்கு அந்த சாக்லேட்ல்லா வாங்குனீங்ளா
ஆமா அதெல்லா வாங்குன சிஸ்டர் எல்லா வகையான சாக்லேட்டு கொஞ்ச கொஞ்ச வாங்குன சிஸ்டர் ஒரு ஆ ஏழு வக ஏழு வகைய டிஃப்ரெண்ட்டு சாக்லேட்ஸ்ல்லா வாங்குன சிஸ்டர்
ஆ ஹா எல்லாமே மிக்ஸுடா ஒரு பாக்ஸ்சுல இருக்குமே அத வாங்கிருக்லால்ல எல்லா வகையான சாக்லேட்டு இருக் கு அந்த பாக்ஸ் குள்ளார
ஆமா சிஸ்டர் அது நா பாக்கல எல்லாமே தனித்தனியா வாங்குனே மொத்தமா வாங்காம தனி தனியா எல்லாமே வாங்கிட்ட சிஸ்டர்
ம் சேரி சேரி எனக்கு அந்த ஜெல்லி சாக்லெட் தா புடிக்கு அந்த சாக்லெட் வாங்னீங்ளா
ஆமா சிஸ்டர் அது வாங்குனே அது கொஞ்சோ ரே ரேட்டு இருந்த தா இருந்த சிஸ்டர் அது ஒரு எரநூத்தம்ப ரூவாயோ முன்னூரூபாயோ வாங்கின சிஸ்டர் கொஞ்சோ பெரிய பெரிய பாக்சு
ம் ம் செரி செரி ட்ரிப்புக்கெல்லா போறோன் சொன்னோன்ன வீட்லல்லா ஆ சொல்லுங்
அந்த சாக்லேட்டு அதுக்கப்றோ ஒரு ஒன் மந்த் வர யூஸ் ஆகுச்சு சிஸ்டர் வீட்டுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாருமே வந்து சாப்ட்றது எல்லாருமே குடுக்கதா செஞ்சே எல்லாருமே நல்லா ல்லா இருக்குன்னு சொன்னாங்க சிஸ்டர் பிரிட்ஜ்ல வெச்சு சாப்ட்டே நல்லா டேஸ்டா இருந்துச்சு சிஸ்டர் இப்போ வேற ஹீட்டா இருக்கு பாத்தீங்களா சிஸ்டர் வெளிய வெச்சா ரொம்ப உருகிரு ம் டேஸ்ட் எல்லாமே கொஞ்ச வித்தியாசமா மாறிடு அதனாப்புல ஃப்ரிட்ஜ்ல வெச்சு கொஞ்சோ கொஞ்ச கொஞ்சமா எடுத்து எடுத்து சாப்ட்டே சிஸ்டர்
ம் ம் சேரி சேரி ம் ம் பரவால்ல பரவால்ல அப்பனா நீங்க கிலோ கணக்குல சாக்லேட் டங்ட்டு வந்தீங்ளோ ஊர்லேந்து வரும்போது
ஆமா சிஸ்டர்
எத்தன கிலோ வாங்கிட்டு வந்தீங்க ஒரு அஞ்சு கிலோ இருக்குமா
இருக்கு சிஸ்டர் அஞ்சு கிலோ நாலு கிலோ இருக்கு எல்லாருக்குமே கொ எனக்கு மட்டு இல்ல சிஸ்டர் எ பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்சுக்கு என்னோட ஃபேமிலி அந்த மாரி பத் க்கத்துல உள்ள எல்லாருக்குமே எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்த சிஸ்டர் எனக்கு மட்டு வாங்கிட்டு வர்ல சிஸ்டர் கொஞ்சோ ஒர்க் பண்ணிட்டு அதுல உள்ள கா அமௌண்டெல்லா இட்டு வந்து கொஞ்சோ கொஞ்சோ எ எல்லாருக்குமே ஷர் பண்ணுவோ சொல்ட்டு இனிப்பால ஷேர் பண்ண சிஸ்டர்
ம் ம் எங்க பார்ட் டைம் ஒர்க் போனீங்ளா
இல்ல இல்ல நம்ம வெளிய வேலைக்கி
ம் ம் ஓகே ஓகே முடிஞ்சா அடுத்த கால்ல பாப்போ
ஆ ஓகே சிஷ்டர்